ப்ரோ ஆ கே கே ப்ரோ
அதா ப்ரோ டால்ஃபின்லா இருக்குல்ல நம்ப இப்ப போட்ல போ சொல்ல தண்ணி அந்த மோட் ருல வந்து ஒரு மாரி அப்டி அல மாதிரி வரு பின்னாடி அந்த மோட்டர்ல அது வந்து அதுல வந்து ஜாலிய வெளாடுவோ வந்துதுனா ஒரு ஒன்னு ரெண்லா வராது ஒரு பத்து பதினஞ்சு வந்து ஜாலியா வெளையாடு நம்ம போட்டு கூடே ட்ராவல் பண்ணும் ப்ரோ ஒரு பத்து கிலமீட்ரு ட்ராவல் பண்ணு அதிகமாவே ட்ராவல் பண்ணு
அப்டியா ப்ரோ
போட்டு பஸ்ல ஒரு அல மாரி உருவாவு ப்ரோ சைட்ல ஃபுல்லா சுத்தி அதுக்கு அப்டியே வெளையாடிட்டே வருன் எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறதுக்கு
ம்
நெறைய அற்புதங்கள்லா பாக்கலாம் ப்ரோ எந்த ஒரு பொல்யூஷனு இருக்காது பொல்யூஷன் எதுவு இருக்காது
அப்ற கடல் போலிசன்றீங்க இல்ல ப்ரோ கடல்ல நெறைய பேர் ப்ளாஸ்டிக் போடுறாங்க அதுல அதெல்லா
அதெல்லா உள்ளெல்லா வராது ப்ரோ நீங்க இப்போ ஒரு சைட்லயே கப்பல் புடியேன் வச்சுங்க அதெல்லா தூண்டி முள்ள மாட்டு உள்ள போயிட்டீங்கன்னா ஃபுல்லா ப்யூரு தண்ணி கலரே ஒரு டார்க் ப்ளூல டார்க்கா இருக்கு ப்ளூ கலர்ல ஆமா அப்டியே நீல கலர்ல இருக்கு
ஒ அப்டியா ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க கப்பல எடுத் து நீங்க எ எவ்ளோ கிலோமீட்டர் போனுன் பாக்க முடியுமா ப்ரோ அதெல்லா நீங்க
பாக்கலா ப்ரோ எல்லாமே இந்த பைக் ரேடியோ இருக்கு ல பைக்கு கிலோமீட்டர் அத மாரிதா ப்ரோ இப்ப இந்த கப்பல எவ்ளோ தூர ட்ராவல் பண்ணிருக்கு இப்ப பைக்கு நீங்க எடுத்துகின்னிங்னா இந்த பைக்கி வந்து எவ்ளோ தூர ட்ராவல் பண்ண ஒரு எண்பதாயிர கிலோமீட்டர் காட்டுமா உன் பைக்குல
ஆமா ப்ரோ
அந்த மாரி கப்பலையு வந்து அந்த மோட்ரு எவ்ளோ தூர போயிருக்கு எல்லாமே அதுல காட்டு ஸ்பீடோ மீட்ருல
ப்ரோ இப்ப நீங்க கப்பல் வந்து வேற நீங்க என்ன பண்றீங்க சரி டீசல் வேற போட்டு சரி டீசல் உங்கிட்டயே இருக்கு சைட்டா நீங்க என்ன பண்ணிங் பக்கத்து ஸ்டேட்தா பக்கத்த பக்கத்து ஸ்டேட் பக்கத்து கண்ட்ரிக்கு போயிட்டீங்க
ம்
பக்கத்து அதா செரி வேற
ஃபுட்டு போட்றாங்க ப்ரோ அதுலயே காட்டு நம்ம எல்லைய தாண்ட போறிங்க அப்டின்ட்டு ம்
அப்டியா இல்ல தெரியாம இது திரும்பித்து இந்த போயி இருந்த தீவுக்கு போயிட்டீங்க இது வங்காள இது பேஆஃப் வங்காள போயிட்டீங்க அங்கன பண்ணிங்க அங்க போயிட்டு லட்சத்திவுகல்லா
அங்கல்லா போமாட்டோ ப்ரோ அங்கெல்லா போன்னா என்ன ப்ரோ ஜாலியா இருக்கு ப்ரோ சரஸ்வதி சபதம் படம் பாத்திருக்கீங்களா ஒரு நாலு பேர் தீவுக்கு மாறி போயிடுவாங்க அங்க போயிட்டு அங்க தேங்கா ஊஞ்சல்லா கட்டி விளையாடிட் டு அந்த மாதிரிதா பணணு அந்த மாதிரிலா போமாட்டோ ப்ரோ ஆனா போன நல்லாதா இருக்கு ம்
இப்ப நீங்க திருப்பி போயி போயிட்டீங்க திருப்பி வரதுக்கு டீசல் இருக்காது என்ன பண்ணீங்க போயிட்டீங்க சேரி சிக்னல் அ
போய்ட்டு அவ்ளோ தா ஓனர் வந்து பாப்பாரு ரேடியோல வண்டி எங்க இருக்குதுன்ட்டு அங்க அவுரு எங்கள காப்பாத்தனுனா ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்னு
பா
ஐம்பது லட்ச வரைக்கு செலவு பண்ணி ஒரு போட்டு அமுச்சு திருப்பி இந்த போட்ட கூப்புடலா இருக்கு அந்த போட்ல டீசல் ஃபுல்லாய் பண்ணி கேன கேன ஊத்தி இந்த போட்ட அப்டியே எடுத்து வரணு திருப்பி அங்க சாப்பாடுல்லா போட்டு அங்க எல்லா போ மாட்டாங்க ப்ரோ அது எல்லா காமெடி போமாட்டாங்க
ஒகே ப்ரோ நீங்க மீன் பிடிக்கிறீங்க மீனு கட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியமா ப்ரோ கட் பண்ண தெரியுமா ப்ரோ மீன் கட்பண்ண தெரிமா
இந்த சைடில எல்லாருமே மீன் எந்த மீன் வாங்கினாலு அந்த மீன் எப்டி கட் பண்ணணு அத எப்டி சமைக்கணு இத ஒரு ஒரு மீன்லா நச்சுத்தன்ம அதிகமா இருக்கு
ஆமா
அது எல்லா கிளீன் பண்றது எல்லாமே தெரியும் ப்ரோ
ப்ரோ எந்த மீன் சாப்புனு எந்த மீன் சாப்ட கூடாது தெரிமா ப்ரோ உங்களுக்கு
ம் எல்லாமே தெரியும் ப்ரோ ஒன்னு இதுவு அதிகமா இருக்கு இந்த நச்சுத்தன்மை எல்லா
அப்டியா ப்ரோ அப்புறோ மீன்ல நிறைய முதல் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வகை சொல்லுங்க மீன்வகைய கடல் மீனு சொல்லுங்க
ஆ புரில ப்ரோ
இல்ல ப்ரோ மீன் மீன் வகை நிறைய வகை இருக்கு இல்ல உங்க கடல்ல
ஆமா
ஒரு பத்து பேர் சொல்லுகளன்ற
என்ன ப்ரோ
இல்ல ப்ரோ எனக்கு தெரில ப்ரோ அத கேக்கற ப்ரோ உங்களுக்கு
ப்ரோ நெறைய இருக்கு ப்ரோ அத சொன்னா சொல்லினே போனோ ஆ வுடுங்க அவ நல்லா இருக்கு மீன் மன
ப்ரோ கடல எற ப்ரோ கடல்ல நண்டு இறல இருக்குமா போ கடல்ல
ஆமா ப்ரோ இப்ப நம்ம நண்டு எல்லா பிடிக்குன்னா மீன் பிடிக்கிறது காக இப்ப நம்ம நண்டு பிடிக்கனுனா அது நண்டு வந்து கெட்டுபோவ வுடக்கூடாது நீ புடிச்சன்னா அத லப்பர் பேண்டு இருக்கு லப்பர் பேண்டை ரெண்டு கால்லயும் போட்டு ஒரு ட்ரம் மாரி செட்டப் பண்ணி அந்த நண்டு உயிரோட நீ பத்துநாள் கடல்ல இருந்தாலு பத்து நாள் உயிரோட வச்சுனு வரணு நண்ட நண்ட பொறுத்த வரைக்கு உயிரோடு இருக்கணு அது உயிர் போயிடுச்சுனா ஆமா கெட்டு போயிடு சும்மா கெட்டுபோயிடு நண்டு டேஸ்ட் வராது நண்டு மட்டு அப் தொட்டி மாரி போட்டு அதை வந்து வந்து உயிரோடே வச்சுப்பாங்க எத்தனை நாள் ஆனாலு
ஆ அப்பறோ நண்டு சும்மா புட்ச்சா கா கடிக்கு அப்பொறொ நீங்காலு கடி இது கடிக்கலாமா இருக்கு லப்பர் பேண்ட் போட்றீங்க
ப்ரோ அது வந்து நீங்க கையால தொட்டா தா அது ஓடு பகுதி இருக்கு இல்ல
ஆமா
அந்த எடத்துல நீங்க எப்டி பிடிச்சொம்முன்னா நண்டு கடிக்காது அவ்ளோ சீக்ரத்துல அது தெரியு ப்ரோ எந்த எடத்துல புடிக்கணு அப்டின்ட்டு லப்பர் பேண்ட அந்த கால போட்டா அவங்க தண்ணில போட்டுருவாங்க
ஓ அப்டியா ப்ரோ
நூறு நாணு புச்சா கூட நூறு நண் எதுமே நீ உயிரோட வெச்சா நறையா கொப்பாசிட்டியு போட்ல இருக்கு அப்டி அது மேல புடிச்சா நீ வந்து பக்கத்து போட்டுல யாருனா குடுத்துட்லா மோஸ்ட்லி தரமாட்டாங்க அத அப்டியே தண்ணில போட்டு அப்டியே உயிரோடு வெச்சுப்பாங்க அவ்ளோதா
ஒரு நண்டு பிடிவீங்க நண்டு அவுத்துவுட்டா அதே சு த்தபோது எதுக்கு ப்ரோ நீங்க கட் லப்பர் பேண்ட் போட்டு டார்ச்சர் பண்றீங்க
சுத்தினே இருந்தா கால் எல்லா வந்து கடிக்காத ப்ரோ
இல்ல ப்ரோ நீங் ட்ரம் உட்ரு நீ ட்ரமூட்ட தான வெளிய வர போது
இல்ல நம்ம வந்து திடீர்னு கை விடுவோ
கை ஏ ப்ரோ வி இ நண்டுல்ல
ப்ரோ அது எதுலயே மாத்தி மாத்தி இது பண்ணிங்க ப்ரோ டேமேஜ் ஆயிடு நிம்ம லப்பர் பேண்ட் போட்டு விட்டோமன்னா அது ரிலிஸ் முடிக்க முடியாது அது வாட்டிக்கி மெதட்ன்னு இருக்கு அவ்ளோதா எதுவு டிஸ்டர்ப் பண்ணாது ஆ போ பத்து பதினஞ்சு போட சொன்ன அது அந்த மாரி உட்டுற்லா நீங்க சொல்ற மாரி நம்ப ஒரு சின்ன ட்ரம்ல ஒரு நூறு நூத்தி அம்பது போறனா ஆல்ரெடி திக்குல கசகச னு இருக்கு அது மாத்தி மாத்தி அப்டியே ஒஞ்சிக்கும் கால் எல்லா இது பண்ணி அதனால தொடவே மாட்டோ அது அப்டியே லப்பர் போண்டு போட்டு அப்டியே விட்டுருவோ
ப்ரோ மீன் புடிக்கிறீங்க இப்ப மீன் புடிச்சு வல அறுந்துச்சு வல அறுத்துட்டு அந்த மீன் பெ கோ பொரி பெரிய மீன் இருக்குது அது எப்பிடி நீங்க போட் ல ஏத்துவீங்க
ப்ரோ அது இந்த இந்த ரோட் தெரியுல ஐட்ரலிக் மாரி ப்ரோ நீ சுவிட்ச் ஆன் பண்ணனா நீ வலைய உட்டல்ல கயிறு வந்து அதுவே ஒரு இரும்பு மாரி இருக்கும் அந்த நாறு அது அப்டியே சுத்தும் ரொடேட் பண்ணு ஆப்போசிட்லே அது அப்டியே அந்த வலய இழுக்கு எவ்ளோ பெரிய மீனா இருந்தாலு அந்த இது இழுத்துரு ஒரு டைம் நானானா நம்ப இப்ப இழுக்குறோல அந்த அந்த ரோப் வந்து கட்டு ஆய்டு
ம்
கட் ஆயி மொத்த மீனு அப்டியே கடல்ல போய்டு அது எல்லா ஒரு பெரிய லாசா இருக்கு அது அப்புறோ உன்னால் மீனே புடிக்க முடியாது திருப்பி அந்த ரோப் இது பண்ணி செட் பண்ணி ம்
ம் இப்ப ஒரு மீன் அறுந்து போய்டுச்சு திருப்பி அப்டியே புடுச்சு புடிக்கலா இல்ல திருப்பி அ கிழ ஒ தண்ணல புச்சு புடிக்கலால்ல
தண்ணில எல்லா அவ்ளொ சீக்கரோ குதிக்க மாட்டோ ப்ரோ எதாச்சு இப்ப வல அறலற மாரி இருந்தா இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு ஒரு மீன்லா சருன்ன போய்டு ஃபாஸ்டா ஒரு ஒரு மீன் எல்லா அப்டி அடி போட்டுவன் னா எனா வலையில மாட்டி அப்டி நசுங்கி இப்ப நம்ம வல விட்டோமனா ஒரு குத்தா அப்டியே வலைல மாட்டி அந்த வலை டேமேஜ் ஆயிடு அபடியே அந்த மாதி டைம்ல போய் அது அப்டியே மெதக்க முடியாது ஒரு ஒரு ஈட்டி மாரி இருக்கு கொக்கி மாதிரி அது போட்டு அப்டியே வெள்ச்சு அப்டியே எடுத்துப்போ மீன்லா மோஸ்டா அதுல எடுக்க மாட்டோ அது போற மீ அப்டியே உட்டுருவோ எதாச்சு ஒரு ரேர் ஆனா மீன் உங்களுக்கு தெரியுல்ல மீனு பௌஸ் ஃபுல்லு இது வஞ்சர மீன்னு இது சுறா அந்த மாரி அதெல்லா அப்டி புடிச்சிருவோ அந்த ஹுக்கு மாரி இது பண்ணி
ஓ புடிச்சி இது பண்றீங்க
இப்போ புடிப்போம் ப்ரோ இப்போ ஒரு ஐநூறு மீன் மாட்டுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வலையில்ல
ம்
அந்த ஆயிரோ ஐநூறு மீன்ல ஒரு பத்து வகையான மீன் இருக்கு
பத்து வகையான மீனா ஆ சொல்லுங்க ப்ரோ
எல்லாமே ஒரு தனியன் தனி தனி ஸ்ட்ரேல போட்டு அந்த கீழ வந்து கிரண்ட் ஃப்ளோர் இருக்கு கப்பல்ல மேல தா மீன்புடிக்கிறது எல்லாமே கீழ வந்து ஸ்டோர் பண்ற எடோ மீனெல்லா ரைஸ் சேட் எல்லாருக்கு ஒரு ரூம் மாரி இருக்கு ஃபுல்லாமே ஒரு நாப்பது அர நாற்பது சின்ன சின்ன பாக்ஸ் மாரி குட்ரே மாரி
அவ்ளு
அந்தந்த வக மீன போட்டு ஐஸ் கட்டி போட்டு மூடிர்னு புடிக்கிற மீணு அப்பே ஒரு ஒரு ஊர்ல அதுமாரி பண்ணிடுவோ ஐஸ் கட்டி போட்ருவோ
அப்ப கெட்டு போகுதுன்னா அப்றோ கெட்டு போவாதுல்ல
ஐஸ் கட்டி போட்டா இப்ப நம்ம ஒரு பாடி போஸ்ட்மார்ட் பண்ட்டு ஐஸ் ரூம்ல வெக்கிறாங்க பாரு ப்ரோ அதே மாரி தா ப்ரோ
ஓ
இது வந்து சும்மா சின்ன செல்சியஸ்லா வக்குறாங்க நம்ம ஒடம்பல்லா இந்த அந்த ஐஸ் கட்டு இருந்து கையில கொஞ் நேரோ புட்சவனுக்கு சுடு அவ்ளோ ஹீட்டா இருக்கு அப்பனா அது வந்து அந்த அளவுக்கு கெட்டு போவாது ம் அந்த மாரி வச்சு விட்டுருவோ
இதுவே மீன் புடிக்கிறீங்க மீன் புடிக்கர்சே கொழம்பு வைக்கிறிங்க மசாலா என்ன பண்ணீங்க மசாலா வாங்கிட்டு வருவீங்களா இல்ல இல்லன என்ன பண்னுவீங்க
ப்ரோ எல்லாமே வாங்கிட் போயிடுவே ப்ரோ அவுங்களுக்கு தெரியும் ப்ரோ இப்ப இத்தினி பேர் போறோ இத்தின் நாள் சாம்புடு சமய போ அப்டின் அந்த சமையல் மாஸ்ட்ரு இருக்காருல்ல
ம் ம்
அவருக்கு எல்லாமே தெரியு அவர்
இல்ல அதுல ப்ரோ நீங்க இது படகு போட்ல போறீங்க போட்ல டிவில அதுமாக்குற டிவி பட் அதுமார்ருக்கா
டிவிலா இருக்காது ப்ரோ நீ எதனாச்சு போனு கீன்னு எடுத்துன் வருவ பவர் பேங்க் எதன்னா எத்துட்டு வருவ சிக்னல்லா கெடைகாது நீ அதுல போயிட்டு எதனா மூவி டவுன்லட் பண்ணிட்டு வந்தர்ணு மேலயே
ம் உள்ள சாஜ்றப்பா
டைம் எடுக்காது ப்ரோ இப்ப நீ மீன் புடிச்சிருவ அது அப்றோ ஒனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு என்ன பண்ணுவோன்னா ஒண்ணு சமையல் செய்வோ சமையல் செய்வோ இப்ப இந்த வல இருக்குல்ல
ஆமா
அந்த வல வந்து பெரிய வலையா இருக்கு அது வந்து ஒரு மூணு கிலோ மீட்ரு நாலு கிலோமீட்ரு வரு அந்த வல அது போட்றது ஒரு ரெண்டு கிலோ மீட் ட்ரு வரு அந்த வல ஃபுல்லா ஒரு பதுனஞ்சு பேர் இருப்போ கப்பல்ல வேல செய்றதுங்குன்னு அது எல்லாத்தையு போட்டு க்ளீன் பண்ட்டு அது சிக்க எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி அடுத்து போட்டு அது அப்றோ சாப்டுவோ அதுக்கப்பறமா ஒரு ஒரு ஒரு ரெண்ட்டோர் கேப் இருக்கு அது ரெண்டவர்ல மூவிலாம் பாக்க மாட்டாங்க அவனுங்க இருக்குற டயர்ட்ல கம்முன்னு பத்துருவானுங்க எல்லா
ஓ நைட்ல மீன் புடிப்பங்ளே ப்ரோ நைட்டெல்லா
புரியல
இப்ப கால்ல மீன் புடிக்கிறீங்க இந்த மாரி நைட் புடிப்புங்கல்ல மீன
நைட்டு வல தா ப்ரோ வுடுவாங்க கப்பல் போறட்து தூங்கறத்துக்கலா இல்ல நீ அந்த அஞ்ச நாள் ஆறு நாளுமே சே ட்ரபேஷன் பண்ணிதா ஆகணு ஒரு நாளைக்கு நால் அவர் மூணவர்தா தூங்குவே அஞ்சவர் அவ்ளோதா தூங்கயே
அப்டியா ப்ரோ
அவுங்க முழுக்க முழுக்க போறதே மீன் புடிக்கணு மீன் புடிக்கணு மீன் புடிக்கணு எங்க மீன் எல்லா ண்ணோ எப்டிலா வலவுட்ணு அந்த ரேடியோல பாத்து டிரவல் பண்றது ஃபுல்லா அந்த மாரி தா அத அப்பப் பக்கத்துல பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சு போட்டு இப்ப கோலராக இருக்கு அந்த ரேடியோ சிக்னல்ல காட்டாம சின்ன சின்ன போட்ல இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்து சிக்னல்லா இல்ல
அந்த சின் சின்ன போட்டுல எப்டி அதுக்கு மீன் பிடிக்னு தூண்டில் போடுவாங்ல சின் சின்ன போட்டுக்கல்லா
அது வந்து அதா ப்ரோ சின்ன வலையா இருக்கு ப்ரோ இப்ப நம்ம ஏரி சைல ஆத்துலல்லா போடுறாங்கள சின்ன வா ஏரி வலை போட்டு அப்டியே அங்கே பக்கத்துலே இருப்பாங்க அப்மா அந்த வாளிய தூக்குவாங்க அது சின்ன மீனு அந்த போட்டுக்கு ஏத்த லாபம் அவ ங்களுக்கு கெடச்சிரும் ப்ரோ அவளதா ரொம்ப உள்ளல்லா வர முடியாது ஏனா அது சின்ன மோட்ரா அதுக்கேத்த டிசல்தா அவுங்க போட்ல இருக்கு
அ
ம் அவுங்க வந்து ஒருநா ஒரு பத்து கிலோமீட்டர் அவ்ளதா வருவாங்க அதுக்குள்ள மீன் புடிச்சுட்டு அவள்தா போயிருவாங்க ரொம்ப உள்ள வந்ட்டாங்கன்னா அவுங்க ரிட்டன் போக முடியாது அது இல்லாம அந்த போட் வந்து சேப்டி இல்ல ப்ரோ
சேப்டி இல்லையா ஏ ப்ரோ
அதெல்லா டக்குன்னு வந்ச்சுன்னா அது கவுர்ந்துர வேண்டிதா அவங்களுக்கு தெரியு அந்த அளவுக்கு பக்குவமா ஓட் னு அப்டின்ற மாதிரி அதுக்கேத்த மாரி அவுங்க வச்சுப்பாங்க அந்த போட்டுலா இந்த எத்தூபோடத்துல உள்ப் போக்கூடாது இந்தஎ த்துல இதுவா இருக்கு எல்லா இதுதா ப்ரோ ஒரு நீ யார போய்க் கேட்டாலு பதினஞ்சு வர்ஷமா இந்த போட்டு ஓட்றே பதினஞ்சு வர்ஷமா தொழில்ல இருக்கே எல்லாமே ஒரு எஸ்பீரியன்ஸான ஆள்தா இருபாங்க இப்ப நீ தனியா இப்ப நீ அப்போ நீங்க போறீங்கனு வச்சுங்க நீங்க வந்து தனியா போமாட்டீங்க அந்த பதினைந்து வர்ஷ ஆளு கூட நீங்க ஒரு ஆறு வர்ஷோ ஏழு வர்ஷோ ஒர்க் பண்ணுவீங்க அது அவுங்க கூட அந்த மாரி கத்துனது அப்பறமா தா உங்களுக்கு தனியா போற தைரியம் இருந்தா நீங்க போவீங்க
ம்
பாத்தீங்ளா அந்த மாரில்லா இருக்கு ம்
இத்தங்
செரி ப்ரோ
ம்